ஹலோ ஆ கேக்குதாங்க ஆ கேக்குதுங்க உங்களுக்கு கேக்கு தாங்க எனக் கேக்குது அதா சொல்ற ஆனா நா பேசுறது எனக்கே கேக் க்குதுங்க என்னங்க இப்டி சொல்றீங்க ஒரு நிமிஷோ இருங்க
ஆ
ஆ அதுவரைக்கி நீங்க பேசிக்கிட்டு இருங்க ஒரு ஃபர்ஸ்ட் பேசு நா பேசிக்கிட்டு இருக்கேங்க ஆ வீட்ல நல்லா இருக்காங்களா எல்லா ரு எல்லாரு நல்லா இருக்காங்க நீங்க
ஆ நல்லா இருக்கே நானு சாப்டீங்ளா சாப்டீங்ளா கேக்குதாங்க ஹலோ
சிஸ்டர் ஆ இந்த ஒரு நிமிசோ இருங்க எனக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க இன்னொரு கால் வந்துட்டு இருக்கு ஒரு நிமிசோங்க
சேரி சேரி நீங்க அத கட் பண்ணி விடுங்க
கில நீங்க ஆ இப்ப கேக்குதான் பாருங்க ஆ இப்போ
சமாளிச்சுக்லா விடுங்க அக்கா அக்கா அக்கா சும்மாதாங்கா இருக்க நீங்க
நல்லா இருக்க சாப்டீங்ளா என்ன சமையல் பண்ணீங்க காலைல
காலைல இட்லி இட்லி தக்காளி சட்னி
மதியத்துக்கு
உருளக்கெழங்கு குருமா
சேரி சேரி
ஒங்க வீட்ல
காலைல உப்மா பண்ண பண்ணி பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ரவ உப்மாதா உப்மால என்ன இருக்கு வெரைட்டி ரவ தான இருக்கு
சேமியா உப்மா இருக்கு கிச்சடி இருக்குல அப்புறோ கோதும ரவா இருக்கு
இல்ல சேமியாவ சேமியான்னு சொல்லுவோ கோதுமைய சம்பா ரவன்னு சொல்லுவோ சம்பா ரவல்ல அது
எங்கள பொறுத்த வரைக்கு எல்லாமே உப்மாதா
எங்களுக்கு ரவ தா உப்மா சரி சேமியாவ சேமியா கிண்டன் சொல்லுவ ரவ வந்து ரவ உப்மாம்ப சம்பா ரவைல வந்து கிச் கிச்சடி மரி
எப்படிங்க நீங்க எல்லா ஒன்னு தா ஆனா பேர மட்டு வெரைட்டியா வெச்சிக்கணு
இன்னொன்னு பண்ணலா ரவைல பிரியாணி
சம்பா சம்பா ரவைல என்ன குடுப்பீங்க பிரியாணியா
குக்கர்லயா ஆ
குக்கர்ல எப்
குக்கர்ல எப்படி செய் உங்க கால் திருப்பி ஒரு கால் பண்றீங்க அப்டியே ஆட்டோமேட்டிக்கா
அப்டியா
அப்டியா
இப்ப
இப்ப
அக்கா கேக்குதா
கேக்குது உங்களுக்கு கேக்குதா நாபாட்ல
ஆ குக்கர்ல குக்கர்ல எப்டி பண்ணுவீங்க
ஆமா வெங்காயோ தக்காளி எல்லா பிரியாணிக்கு நீங்க என்னென்ன பண்ணுவீங்க
இருங்க இருங்க எண்ண ஊத்திட்டு
ஆமா என்ன ஊத்திட்டு கரம் மசாலா ஐட்டம் போடுவீங்கல்ல
கொஞ்சோ பொறுமையா சொல்லுங்க செய்முற சொல்லி தர மாரி சொல்லித்தாங்க நீங்க சொல்லி தர வச்சு தான செய்ய முடியு
அப்டியே பிரியாணி மாரியே குக்கர்ல
இல்ல நீங்க க நீங்க ஆ என் நீங்க கட கடன்னு சொல்லாம கொஞ்சோ பொறுமையா சொல்லுங்க
பொறுமையாதாங்க சொல்ற உங்களுக்கு மெதுவா வேகமா வருதோ என்னமோ நா நார்மலா தா பேசுறே குக்கர்ல எண்ண ஊத்திட்டு பட்ட கிராம்பு சோம்பு அண்ணாச்சி பூலா போடுவீங்கல்ல போட்டுட்டு வெங் காயம் புதினா வெங்காயம் போட்டு வதக்குவீங்கல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி வதக்கிட்டு காய்கறி இருந்தா காய்கறி ஆ தக்காளி தா
ஆ சேரி சேரி சொல்லுங்க
தக்காளி எல்லா போட்டுட்டு திருப்பி நீங்க ஏ கால் பண்றீங்க
நா பண்ணவே இல்ல ஆனா என்னன்னு தெர்ல நா வெளிலே வன்டே ஆக்சுலா
பூங்கோதைன் சொல்ட்டு வருது நீங்க தான அது
நா இல்ல சத்தியா தா நானு
ம்
சேரி நீங்க சொல்லுங்க
அதெல்லா பண்ணிட்டு
அ
அப்புறோ வந்து காய்கறி போடுவீங்கல்ல கேரட்டு பீன்ஸு
ஆ ஒரு ரெசிபிய ஒழுங்கா சொல்ல உடுறாங்களா
காய்கறிலா போட்டுட்டு அப்புறோ இதுப்போ இது ஊ இது இருக்குல்ல சம்பா ரவ
சம்பா ரவ
ஆ அத வந்து அப்டியே போட்றது
அது வறுத்து போட்ணுமா சும்மா போடணுமா
நா வறுக்கலா மாட்டேங்க நா சும்மாதா போடுவ
சேரி சும்மா போட்டு அப்புறோ
சும்மா போட்டு குக்கர்ல போட்டு மூடி வச்சிருவே தண்ணி
இல்ல எத்தன விசில்லு போடணு எ ஒ எ ஒண்ணுக்கு எத்தன தண்ணி ஊத்தணுன் கேக்குற
எதுக்கு
பிரியா அதுதாங்க சாம்பாரவ பிரியாணிக்கி எத்தன தண்ணி ஊத்தணு ஒண்ணுக்கு ஒரு டம்ளர் போறோனு வச்சிக்கோங்
அரிசி மாரியே தாங்க அரிசிக்கு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி அர்
ரொம்ப கொலகொலன் ஆய்ர்ச்சுன்னா
எ கொலகொலனு ஆகாதுங்க குக்கர்ல நல்லாதா இருக்கு
செரி மசாலாலா போட்ணுமாங்க
ஆமா கரம் மசாலா வத்த பொடி போடுவே இந்த வத்தல்
பிரியாணி மசாலாவு போட்ணுமா என்ன
நா அதெல்லா போட மாட்டேங்க நா வீட்ல இருக்கர்தா பண்ணுவே
ஆ சரி சரி நல்லார்க்குமா
நல்லாருக்கு எங்க வீட்ல அதுவே மதியத்துக்கு எடுத்துட்டு போய்ர்வோ
நா செய்யத்தா கேக்குறே உங்க பேச்ச கேட்டு செஞ்சுட்டு வீட்ல எல்லாரு திட்டக் கூடாதுல்ல
ஏங்க சம்பாரவ புடிக்கிறவங்க எல்லாருமே சாப்டுவாங்க சம்பாரவத்துல வச்சி புடிக்கலன்னா சாப்ட முடியாது
ஆமா எங்க வீட்ல சில பேருக்கு புடிக்க மாட்டேங்கிது நண்ணனுக்குல்லா புடிக்க மாட்டேக்கிது அ நானு எங்க அம்மாவு சாப்புடுவோ
ஆ சம்பாரவ பிடிக்கிறவங்க என்னா சாப்
எப்பிடி செஞ்சாலு சாப்டுவாங்க
ஆ
மதியானோ என்ன சாப்பாடே
மதிய என்ன சாப்பாத்திங்யா அதே மதிய வந்து நா வந்து எ பீட்ரூட் துருவி பசங்களுக்கு குடுத்துவுட்டே நா வந்து வெளிய போய்ட்டே ஆமா பீட்ரூட் துருவி பசங்களுக்கு சாப்பாடு கட்டி குடுத்துட்டு நா வெளிய போயிட்டே எனக் கொஞ்சோ வெளிய வேலருந்து
பங்சனா
ஆமாங்க பக்கத்துலதா
ச்சே ச்சேரி என்ன ஃபங்க்ஷனு
யா யா அவ்ங்கோ வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நா போல திப்பி ஃப்ரெண்ஸோட பேஸ் பத்து இன்னிக்கு போய்ட்டு வந்த அவ்ங்க வீட்டுக்கு
சேரி சேரி அங்க்யே சாப்ட்டீங்க
சாப்பல்லா செய்
அப்றும் போய்ட்டு சாப்டவு வந்துட்டீங்ளா
இங்க நமக் திடீர்னு போனா அவங்க வீட்ல சாப்பல்லா முடியுமா நா ஒரு மணி க்லா அப்றந்தா போனே நா சாப் ப்பல்ல அவ்ளதா மதியோ காலைல்
உன நீங்க வருவீங்னு எதிர்பார்த்துருக் மாட்டாங்கல்ல
காலைல வந்து பதினோரு மணி ஆயிர்த்து சாப்டுட்டு சாப்ட்டு வேலையெல்லா முடி ட்டு கெளம்புன்னா பசில இருக்காதுங்க ஒரு வேகமா ஊ க்கும்போது பசிலா இருக்காது பொம்லே திருப்பி இப்ப டீ குடிச்சாச்சி டீ குடிச்சி
காலைல சாப்ட்டதுலந்து இப்ப சாப்டமா இருக்கீங்க மத்யான சாப்பாடே
அது உள்ள போய்ட்டு தா இருக்கு சாப்பாட் தவற இதெல்லா
சாப்பாடா சாப்டாம டீ ஸ்நாக்ஸ் மாரி போதா
ஹாய் சாப்பாடு இருக்கு செய் செய்வே போ செஞ்சுட்டேனா சாப்டுவே கால்ல சாங்க சரியா சமைக்கலல்ல என அதுக் இப்ப நைட் எதாவ் சமைச்சாகணுல சிக்கன் எடுத்துட் வரேண்ருக்காங்க சமை
நைட்டு சிக்கன் க்ரேவியா
வியா எங்கே வைக்க போறனா அத்த வைக்க
என்னா நாளைக்கி சாப்ட மாட்டோ வியாழக்கெழம
சவுண்டு ஓவரா கேக்குது
இப்ப கேக்குது இங்க உ இங்க நா வந்து தனியா இருக்க யாருமே இல்ல சவுண்டு கேக்கதுக்கு
ஆ எங்க வீட்ல படா ஏத்தி வந்துட்ட எல்லா எங்க அக்கா பசங்க ஏ பைய்ய எங்க அக்கா பசங்க ஏ பைய எல்லா ஸ்கூல் பேய்ட்டு வந்துட்டாங்களா எ பைய அவங்க அக்கா கூட சேந்துட்டு விளையாடுறா அப்டி ஓவரா சேட்ட பண்ணுவா அக்கா நா பேசுறது உங்களுக்கு புரிய்தா ஹலோ
ஆ சொல்லுங்க
நா சொல்றது புரியிதா
எனக்கு நீங்க
சரி நீங்க பதிலே சொல்லலையே அதா நா
நா பதில் சொல்றங்க நீங்க பேசிகிட்டே இருங்க
பதில் அ அதா சிக்கன் கிரேவி சொல்ட்டீங்க நைட்டு எங்க வீட்ல தோச உங்களுக்கு பசங்க எத்தன
எனக்கு ரெண்டு
பொண்ணு ஒண்ணு பையனா ஸ்கூல் போய்ட்டு வன்ட்டாங்களா
வந்துடா பொண்ணு ஹிந்தி டியூஷன் பேய்டா
சர் ஆமா ஆமா போவாங்கள அவங்க ஹிந்தி டியூஷன் உங்களுக்கு தெரியுமா ஹிந்தி
எனக்கு ஹிந்தி தெரியாது
ஹிந்தில ஹிந்தி ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜா இருக்கட்டு கத்துக்குட்டுணுனா
அப்ப சரி ல
அப்படி அவங்க ஸ்கூல்லயா
அங்க ஹிந்தி டென்த் வரைக்கு கம்பல்சரி
ஹிந்தி பேசுறாங்களா அங்க ஸ்கூல்லலா
ஹிந்தி பேசுறாங்களா இல்லையான் தெரியாது ஆனா படிக்க நா அனுப்புற அவளுக்கு ஹிந்தி க்ளாஸ் ஒரு சப்ஜெக்ட் ஹிந்தி
ஒரு சப்ஜெக்ட்டே ஹிந்தியா சரி சரி சரி இப்ப ஹிந்தியிலல்லா மஎழுத னால ஹிந்தில எழுதனு படிக்கணு
சரியா அ அப்புறோ பாக்கலாமா
ஆ சரி அப்றோ பேசு